ஹலோ ஹலோ கேக்குதுங்க சொல்லுங்க நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ பசங்கல்லாம் எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க ரொம்ப நாளாச்சு பேசியே
ஆமா ஆமா அப்பறம் வேல எல்லா எப்டி போயிட் இருக்கு
ஆ நல்லா போயிட் இருக்குங்க இப்ப என்ன நல்லா வேல நடந்தாலும் காச தான் சேத்து வைக்க முடியல எங்களால
ஆ அது கொஞ்சோ கொஞ்சமாதான் முன்னேற்றம் வரும் நம்ம உழைப்ப முழுசா போடுறோம் அதுக்கேத்த பலன் கெடச்சி ன்னா பிரச்சன இல்ல இது மாரி ம் சொல்லுங்க ஹலோ
ம் ப்புரோஜனமா என்ன நடக்குது என்னா இப்ப கேக்கறாங்க
ஆ சொல்லுங்க
ஆ கால்லேந்து வேல பாத்து கல்லாவ வந்து பாத்தா ஒன்னு இருக்க மாட்டுதுங்க
கரெக்ட்டு தா நீங்க ஆ அதுலயே இருந்துகிட்டு இன்னு வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல
நமக்கு தெரிஞ்சது தானங்க தொழில்னா செய்ய முடியோ
அப்டில்ல இப்பதா நெறைய இந்த ட்ரேடிங்கே அது இதுன் சொல்றாங்ளே அதுல நம்பளு எறங்கிதா பாப் போமே அப்டின் சொல்லிதா இப்ப நா முயற்சி பண்ணி பாத்த சும்மா ஒரு ஒரு ஒரு ஆப் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஆ பண்ணி பாத்த சொல்லுங்க சொல்லுங்க
ஏங்க நீங்க படிச்ச பொண்ணு நா வந்து ரொம்ப படிக்கில
உங்களுக்கு சிக்னல் கெடைக்கலியோ விட்டு விட்டு கேக்குது
ஆ நா சாந்த மாரி மாவு அறைக்காத மேறி துட்டூட்ல அத மேரி அவரு இதே மாரி கெடயாது இப்ப கேக்குதாங்க
உங்களுக்கு சிக்னல் விட்டு விட்டுதா கேக்குது ஆ இப்ப சொல்லுங்க சொல்லுங்க
அதா பக்கத்து வீட்ல இருந்தாங்க
ஆ
அவங்க இதே மாறிதா அந்த மாறி என்னமோ ஷேர் மார்க்கெட்டு அப்டின்னு சொல்லிட்டு வெளாண்டுட்டு இருந்தாங்க கிட்டட்ட அறுவது லட்சத்த விட்டுட்டாங்கங்க அறுவ லட்ச் சம் லாஸ் ஆகி அவங்களுக்கு அப்றோ ரொம்ப ஒடம் முடியாம போயி ஆ ரொம்ப ஒடம்பு முடியாம போய்ட்டுங்க
எப்பயுமே ம் எந்த விஷ யமா இருந்தாலுமே லாப நஷ்ட ரெண்டுமே உண்டு எப்பவுமே லாபம் மட்டுந்தா கெடைக்கனு அப்டினு நெனச்சு ஒண்ணுத்துல எறங்க கூடாது நஷ்டமாயிடும் அப்டின்னு நெனச்சு நம்ம பயந்துகிட்டு எறங்காமயு இருக்க கூடாது
ம்
அதோட ஆ அதுல உள்ள நன்மை தீமை ரெண்டுத்தியுமே நம்ம பாத்து அதுக்கு அப் அப்புறந்தா அதுல ஒரு முடிவு எடுக்கனு எறங்கி பாக்கனு நமக்கு அது என்னென்ன எ எப்பயுமே இதுல வந்து நம்ம கத்துக்காம எந்த விஷயத்த பண்ணாலுமே அது சொதப்பும் தா ஒண்ணுல்ல ஒரு காஃபி போட்றோ எதுவுமே தெரியாம போய்ட் ட்டு டைரக்ட்டா போய்ட்டு தண்ணிய கொதிக்க வச்சு அதுல இப்ப எதுவ்மே கத்துக்கிட்டாதான எடுத்த வேகத்துக்கு எனக்கு காஃபி வேணுன்னு போய் நம்ம கேஸு கிட்டு நின்னு சொன்னா வந்துருமா அதே மாறி மார்க்கெட்டுக்குள்ள போய்ட்டு எனக்கு ப்ராஃபிட் வரனு அப்டினு சொன்னா வருமா
இல்லங்க அவர் நல்லா படிச்சவருங்க
படிப்ப படிப்ப தாண்டி படிச்சிருந் படிப்புல்லா இதுக்கு சம்மந்த இல்ல
ம் அப்டிங்கறீங்களா
உண்மையிலேதா படிப்புக்கு இதுக்கு சம்மந்த இல்ல ஒண்ணு இல்ல மார்க்கெட் நியூஸு இப்ப நியூஸ்ல்லா வருது பாத்தீங்களா அந்த மார்கெட் ரிலேட்டடா நியூஸா பாக்கனு ஃபர்ஸ்ட்டு நார் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் அதுல இருக் க்கு அ அத மட்டு தெரிஞ்சுகிட்டு இன்னொன்னு அத விட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே நல்லது
சொல்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனுனா அதுக் அதுக்கு ஒரு பண வேணு நம்ம அன்னைக்கு பொழப்பு நடத்திட்டு போயிட்டு இருக்கோ நீங்க வந்து பெரிய பெரிய பணக்காரட்ட பேசுற பேச்செல்லா என்னட்ட பேசிட்டுருக்கீங்க
இல்ல இல்ல ஒரு நூறு ரூபா எடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களே அந்த நூறு தா ஆயிரமா பெருகும் இல்லையா நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டங்கள்கறது இருந்துகிட்டுதா இருக்கு அதுலயு நம்ம சேமிப்புன்னு ஒன்னுத்த உள்ள கொண்டு வந்து அதுல ஏதாது ஒரு பார்ட் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒன்னு தங்கத்துல முதலீடு செய்யலா‌ வெள் வெள்ளில முதலீடு செய்யலா இல்லையா இந்த ஸ்டாக்ஸ்ல கூட முதலீடு செய்யலா ஸ்டாக்ஸ்லயு நீங்க வாங்கி வைக்கலா இப்ப நல்ல கம்பெனில்லா நெறைய இருக்குல்ல அதெல்லா கொஞ்ச பாத்துக்கிட்டு
அதெல்லா எனக்கு ரிஸ்க்குங்க நா பயப்படுவே அய்யய்யோ அதெல்லா எனக்கு சரியா வராதுங்க வீட்டுல ஒரு பெரிய உண்டியல் வச்சிருக்கே
ஏ நம்ம ஏ ட்ரேடிங்குள்ள போனு
இல்லங்க உண்டியல் ஒன்னு வச்சிருக்க எனக்கு கிடைக்கிறது என்னமோ ஒரு நூறோ எறநூறோ அது வந்து வாரத்துல ஒரு நூறு இரநூறு கெடைக்குறதே பெருசு அதுவே அந்த உண்டியல்ல போட்டு வச்சுப்ப அவ்ளோவுதா நமக்கு அத மீறி எல்லா நா பயந்து செய்ய மாட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு
என்ன பண்றது உண்டியல்ல போட்டு வைக்கிறோ உண்டியல்ல வைத்த காசு அப்புடியே தா இருக்கு குட்டியே போடாது அது ஆனா நம்ம ஒரு இதுல முதலீடு செய்யும் போது அதக்கான வட்டி வருதுல்லங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு வரும் போது நமக்கு இன்னு கொஞ்சோ நம்மளோட இப்ப நூறு ரூபாங்கற எடத்துல நம்ம அது ஒண்ணு இல்ல அத ஒடனே ஒடனே அத எப்பயுமே இந்த வெதையை போட்டுட்டு தோண்டி தோண்டி பத்துட்டே இருக்கலா அது மாரி இப்போ ம் இன்வெஸ்ட்டு பண்ணிட்டு ஏறி ட்டா ஏறிட்டா ஏறிட்டான் பாக்க வேண்டா அதுக்கான ஒரு டைம் குடுக்கணு நம்பளு டைம் குடுத்து அந்த மாதிரி இருந்தா மட்டுதா அதுல வந்து நம்ம நல்லா பராஃபிட்லா வரு முயற்சி பண்ணி பாருங்க ஒரேடியா கொண்டு போய் போட வேண்டா ஒரு கம்மியான தொகைய மொதல்ல போட்டு பாருங்க மாற்றோ வருதான்னு ஏனா இதே நம்ம பாத்துக்கிட்டு நம்மளோட இது உழைப்பு போடுறோ உழைப்பு கேட்றது கெடைக்குதா
அதானாங்க எ கவலயே உழைப்பு கேட்றது கெடைக்க மாட்டுது ஆனா பயோ இல்லாம இருக்க அவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாிச்சத கொண்டு போய் எவங்கால்யோ குடுத்துட்டு
அது வேணா உண்ம இப்ப சொன்ன வார்த்த வேணா உண்ம
ம்
ஆ கஷ்டமோ நஷ்டமோ நம்பளோட போயிடுது
ஆமாங்க வேண்ணா ஒண்ணு செய்லா நீங்க ஒரு நாள் நா உங்க வீட்டுக்கு வர கொஞ்சோ வேலெல்லா முடிச்சுக்கிட்டு அன்னைக்கு எனக்கு சொல்லி குடுங்க இது எப்டின்னு
கண்டிப்பா வாங்க சொல்லி தரே எனக்கு ஒன்னு எல்லா அப்டே தெரிஞ்சில்ல ஆனா நா ஒரு பேரிக்க மட்டுமாச்சு சொல்லி குடுப்பல்ல சும்மா சொல்லுங்க கால்னா என்ன கால்
கால்னா பேசுறதுதா காலு காலு எங்ட்ட காலு உடல் உறுப்பு காலு
ஆ அந்த ரெண்டு கால் தா நமக்கு தெரியு இதுல ட்ரேடிங்ல கால் அப்டினா மார்க்கெட்டு ஏறும்போது எடுக்கற ஒரு இத வந்து கால்ன்னு சொல்லுவாங்க நறைய இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள மொதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தோன்னயே கொண்டு போயி அப்டியே இப்ப ஆயிரங்கள்லயும் லட்சங்கள்லயு கொண்டு போய் வச்சுட்டுல்லா நம்ளால பண்ண முடியாது சில நூறுகள்ல ஆரம்பிச்சு அத நம்ம டெவலப் ஆயிக்கிட்டு
ஏ நீங்க பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்க நறைய விஷ்யங்க உங்களுக்கு தெரியுதுங்க ட்ரேடிங்னா ட்ரேடிங்க்குள்ளார போவே நா பயப்டுவங்க நீங்க இவ்ளோ கத்து வச்சிருக்கீங்க
க்களாலதா அ தோத்தவுங்களாலதா பேச முடியுங்க
தோத்தவுங்களால பேச முடியாது இருக்கட்டு அனுபவோல்ல தோக்க தோக்க அது அனுபவோ இருக்கப்பட்ட நீங்க அ உட்டுட்டு ஒக்காந்துருக்கீங்க
குடுக்குற ஆ தோல்வி குடுக்குற அனுபவோ வந்து ரொம்ப அதிகோ
ம்
என்ன தோத்துக்கிட்டே இருக்கற மாரி இருக்கு சில நேரங்கள்ல அதுதா வலிக்குது அது நா அதுக்குதா அதுனாலதா நா யாருக்குமே இதெல்லா சொல்ல மாட்டங்க நீங்க இதுக்குள்ள வாங்கன்ல்லா கூப்புடுல முயற்சி பண்ணி பாரு ங்க இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி பண்ணி பாருங்க ஏனா நமக்கு வேறெந்த இதுவு ச வேலையு நமக்கு ம் செய்ய தெரில வீட்ல இருந்துகிட்டு எதோ ஒரு எரநூறு ரூபா அதுல கெடைச்சாலு நமக்கு லாபந்தான நம்ம எதுக் க்குமே வந்து பேராசப்பட்டோன்னு வெச்சுக்கோங்களே நிச்சியோ அதுல வந்து நமக்கு ரொம்போ கஷ் டோ பேராச இருந்தா ஆச இருக்கலா ஆசப்படலா இதுல கெடைக்கிற வருமானத்தோட ஒரு நூர்ரூபா கூட கெடைக்குமா அப்டிங்கறது ஆச அதே நா ஒரே நாள்ல வேண் ஆ
இப்ப நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல ஒழச்சாதா ஒழச்ச காசுதா தங்குன்னு இப்ப ட்ரேடிங் அப்டிங்கறது வந்து நம்ம உடல் உழைப்பே போடலயேங்க பணத்த போட்டு பணத்த எடுக்கறோமே அது எப் எப்டிங்க உடல் உழைப்பு அது எப்டிங்க நமக்கு தங்கு
நானு மொத மொதல்ல இதுக்குள்ள வரும்போது இதே வார்த்தைய எனக்கு சொல்லி் குடுத்தவங்கள்ட கேட்ட இது தப்புல்லையா அப்டின் சொல்லி நானு இதே வார்த்தைய கேட்ட இது எப்புடி தப்பாகு நம்மளுடைய நேரம் நம்மளுடைய முதலீடு நம்மளுடைய அறிவு இத்தனைய பயன்படுத்துனா மட்டுந்தா உங்களால அந்த விஷ்யத்துல ஜெயிக்க முடியு நீங்க சொல்ற மாதிரி உடல் உழைப்பே இல்லாம பத்து லட்சத்த போட்டுட்டு உக்காந்துருங்களா வந்துருமா பணோ
பணோ வந்து எயா பணோ என்கிட்ட இருக்கு நா பெருக்
சேரி விடுங்க ஒரு நூர்ரூபா இருக்குங்க உங்க கிட்ட ஒரு நூர்ரூவா இருக்கு எங்கிட்ட ஒரு நூர்ரூவா இருக்கு நீங்களு ஒரு இதுல போடுனுன் நெனைக்றீங்க நானு ஒரு இதுல போட்ற அந்த நூர்ரூபாவ உடல் உழைப் க்கு தா இல்ல நீங்ளு போடுங்க நானு போட்ற என்னால முடி து உங்களால முடிலன்னா அதுல ஏதோ ஒன்னு இருக்குதானே
இருக்கு ஆனா மனசு ஒத்துக்க மாட்டுதுங்க என்னானே தெர்ல பயந்தா வேற ஒன்னு இல்லங்க அதுலேந்து ஒரு நூர்ரூவா காசெடுக்குற வரைக்கு ஒரு பயோ இருக்கு அப்பறோ நெறைய தடவ காச விட் டுடோம்னா பயோ தெளிஞ்சிடு இத போட்டாலு கத்துக்க முடியு நீங்க சொல்றதெல்லா ரைட் ட்டு அதா ஆசையாதா இருக்குங்க நீங்க வேற தூண்டி விட்டீங்க என்ன
இல்ல இல்ல அதுக்கு நம்ம குடுக்குற விலைங்கறது ரொம்ப அதிகமா நா குடுத்துருக்க அதனால நா இவ்ளோ அடிப்பட்டு இன்னொரு இன்னொருத்தவங்களுக்கு வந்து இத சோ செ இப்டி பண்ணி பாருங்களே அப்டின் சொல்றது வந்து கொறஞ்ச அளவுலதா பண்ணணு கண்டிப்பா அதிக அளவுல பண்ணுனா நம்ளால அதிக அளவுல பண்ணலா எப்போ தெரிமா அதுல நல்ல அனுபவோ நம்மளுக்கு கெடச்சி அதன் மூலமா நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோ அப்டிங்கறப்ப நீங்க அது உங்களோட கான்பிடன்ட் அது வேற
ம்
பட் இன்னைக்கி இருக்கற இன்னைக்கி எனக்கு என்னோட இன்றைய வருமானம் ஒரு முன்னூறு ரூபான்னு வெச்சுக்கோங்களே முன்னூத்தி பத்து ரூபா நமக்கு கெடச்சாலு நம்மளுடைய லாபம் அது அது மாரி நெனச்சி அதுல இருந்து பேராசை இல்லாம வெளியில வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சி டோங்க பேராசை மட்டு இருக்கக் கூடாது எந்த விஷயத் திலிமே அதுலயு இந்த மார்க்கெட் உள்ள பேராசப்பட் டோ முடிஞ்சு போயிட்டு கையில உள்ளதயு அவுங்களுக்கு வந்து நம்ம குடுத்துட்டு வச்சுக்கங்க நா பேராசப்பட்ட இந்தாங்க வச்சுக்கங்க அப்டின்னு குடுத்துட்டு நீங்க வெளில வந்துர வேண்டியத்தா
ம் ரொம்ப விஷியங்கள்ளா
தண்டன பெரிய தண்டன அது
ரொம்ப அனுபவபட்டு இருக்கீங்க
ஆமாம்மா
அ சரிங்க ஒரு நா பாக்குறே கண்டிப்பா பாக்குறே ஏனா நமக் த்த எதயுமே தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது எல்லாத்துலயு ஒரு சின்ன சின்ன அனுபவோ இருக்குணு இப்ப நீங்க பேசுறீங்க என்னன்னே தெரியாம ஆ னு கேட்டுட்டு உக்காந்துருக்க எனக்கு தெரிஞ்சா ஆமா இது அப்டி பண்ணுங்க அப்டின்னு நானு சொல்லுவ
இப்ப நா மட்டு என்ன இல்ல இதே இதுல எறங்கறதுக்கு முன்னாடி நானு ஆ அப்டின்னா ஷார்ட்ன என்னவா இருக் ஒருத்தர் கேட்டாரு டிரேடிங் ஆ எனக்கு டிரேடிங்லா தெரியுமே அப்டின்ன ஆ வேற யாருல்ல எ தம்பிதா அவ எனக்கு முன்னாடி கொஞ்சோ அனுபவோ ஆ வந்து சேரி டிரேடிங் தெரியு
உங்களுக்கு ரெண்டு தம்பி இருக்காங்கல்ல பெரிய தம்பியா சின்ன தம்பியா
பெரிய தம்பி பெரிய தம்பி சொன்னாரு ஆ என்ன எது டிரேடிங் தெரியு தெரியுங்கற மொதல்ல ஒரு வார்த்த கேக்கற அது என்னான்னு எனக்கு சொன்னீனாதா நா நீ தெரியுமா உனக்கு டிரேடிங் தெரியாதான்னா கேளு என்ன வேணாலு கேளு காளா புட்டா எல்லா பையா அப்டின்ன ஷார்ட்னா என்ன சொல்லு
ஆ ஷார்ட்னா இப்ப னு
ஷார்ட்னா ஷார்ட்டு என்ன எனக்கெல்லா ஷார்ட்ல்லா நா கத்துக்கிட்டப்ப எல்லா ஷார்ட் எல்லா வரல வரவே இல்ல தெரியும்ல அப்டின்ன
ம் ம் ம்
ஷார்ட்னா செல் அப்டிங்கிற விஷியமே பேசிக் விஷியமே தெரியாமதா நானு அதுக்குள்ள வந்த ஒரு ஒருத்தவங்களோட கிண்டலுக்கு ஒரு ஒருத்தவங்களோட கேலிக்கு எல்லா நம்ம தாண்டிட்டு ஒரு எடத்துல வந்து நிப்போ தெரியு மா ஆனா அந்த எடத் துலயு நம்ம தோத்துதா நிப்போ ஆனா அந்த தோர் தோல்வியில ஒரு பாடத்த கத்துக்கிட்டு திரும்ப நம்ம வந்துர மாட்டோமானு நிப்போ பாத்தீங்களா
ம்
அதுதா என்னோட வெற்றி
ம் ம்
இருந்தாலு நானு நெனச்சே வெற்றி பெற்றதுக்கு அப்றாமா தா பேசணு பேசணு பேசணுனு
நீங்க நெறைய பணோ எடுத்திருக்கீங்களாங்க தோல்விய மட்டுமே சொல்றீங்களே எடுத்திருக்கீங்களா